ஆ கேக்குதுங்க
அ சொல்லுங்க நல்ல அப்பறோ இருங்கங்க நீங்க இந்த கரம் மசாலா பொடி மொளகா பொடி எல்லா நீங்க வீட்ல அரச்சு வச்சுக்குவீங்களா இல்ல கடையில வாங்குவீங்க
இல்லைங்க இல்லைங்க நா கடையில தா வாங்குவே கர மசால்லா நா வாங்க மாட்டே வீட்ல அந்த பட்ட கிராம்பு தூள்தா எல்லாத்துமே போட்டுக்குவோ நாங்க அம்மா வந்து எனக்கு பல்கா அரச்சு குடுத்துருவாங்க இப்ப வந்து ஒரு ஐநூற் ரூவாய்க்கு பட்ட வாங்குனம்னா அ நூற் ரூவாய்க்கி கிராம் ம்பு நூற் ரூவாக்கி ஏலக்காங்க
நூற் ரூவாக்கி கிராம்பு நூற் ரூவாக்கி ஏலக்கா
ஆமா ஆமா அது வாங்கி ஆ கோ வெயில்ல காய வச்சுருவாங்க அம்மா சட்டில வருக்க மாட்டாங்க
ஓகே
வெயில்ல காய வச்சுருவாங்க வெயில்ல காய வச்சம்னா உங்களுக்கு அந்த நல்லா நுணுங்குற மாரி வந்துரும்ல அத வந் அ காஞ்சதுக் அப்றோ இது மிஷின்ல குடுத்து எனக்கு அரச்சு குடுத்துருவாங்க அரச்சு குடுத்துட்டாங்கனா எனக்கு அதுதாங்க ஃபுல்லாவு அதேதா நா யூஸ் பண்ணிக்குவே
பரவால்ல அப்ப ஐநூற் ரூவாய்க்கி நம்ம இப்ப பட்ட வாங்குனோனா நூற் ருவாய்க்கி கிராம்பு நூற் ரூவாய்க்கி ஏலக்கா ஓ செரி செரிங்க ஏனா கரம் இப்ப எங்க ஏ பாப்பாவுக்கு அலர்ஜி அதாவது கடையில வந்து அவளுக்கு எதாவது ஒரு பொடிய வாங்கி நாங்க ச மைப்போ அப்டினா ஒடனே அலர்ஜி வந்துரு அவளுக்கு
ஓ ஓ
ஆ அவளுக்கு அவளுக்கு இமினிட்டிப் அவளுக் கம்மினால கடப் பொடி எதுவுமே எந்தக் கெமிக்கலு அவளுக்கு சேக்க கூடாது
செரி செரிங்க ஏங்க அதுக்கு தா இவுரு இப்போ பாப்பாக்கு நாங்க குடுத்துட்ருக்றோ நீங்க வேணா உங்க பாப்பாக்கு குடுங்க அ மஞ்சு பால்ல வந்து மஞ்சத்தூள்
க்கு வாய்ஸ் கேக்கவே இல்லங்க
பாலுல வந்துங்க
ஆ
அ மஞ்சத்தூள் இருக்குதுங்கல்ல
ஆமா
மஞ்சத்தூள் வந்து நீங்க போட் ஒரு சிட்டிக மட்டு போட்டு டெய்லி குடுங்க அது குடுங்க இப்ப அத நா விட்டுட்டே என்னால கன்டினியூ பண்ண முடில இப்ப எங்க வீட்டுக்கார் என்ன பண்ணுவாருன்னா பாப்பா ஸ்கூல் கொண்டு போறல்ல அந்த தண்ணி பாட்டல்ல வந்து ஒரு நெல்லிக்கா மர நெல்லிக்கா இருக்குங்கல்ல
ஆமா
அந்த நெல்லிக்காவ வந்து கட் பண்ணி போட்ருவாருங்க
தண்ணி பாட்டில்லய்யா
தண்ணி பாட்டல்குள்ளயே போட்ருவாரு நீங்க சில்வர் பாட்டில் தா போடனு நீங்க பிளாஸ்டிக் பாட் டல்ல போடாதீங்க அது புளிப்புத்தன்ம இருக்குது அதுல
சேர் சேரி
அதுதா ஒரு சிட்டூன்டு கொஞ்சோன்டு ஒரு சிட்டிக மஞ்சத்தூளு போட்ருவாருங்க
ஓகே
நா பண்ண மாட்டே நா கொஞ்சொ இதுலவுதா இருப்பே அது மட்டு டெய்லி போட்டு கொழந்தைக் குடுத்துட்டு வந்துட்டுக்கிறாரு ஆனா முன்ன இருந்ததுக்கு இப்ப எவ்ளவோ பரவால்ல அவளுக்கு
பரவால்ல ஆ
ஆமாங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சொ அவளுக்கு குடுத்துட்டே இருப்போன் வச்சுக்கோங்ளே அவளுக்கு இந்த வீட கூட்டுனா சேராது ஒடனே தும்பி அப்டியே ஒக்காந்துக்குவா இந்த பாத்திரங் கழுவுறக்கு அவள கொஞ்ச நேர எதாவ்து ஒன்னு தட்டிக்கிது கழுவி குடு பாப்பா அப்டின்ட்டம்னா அந்த தண்ணீல கை வுட்றா தெரியுங்ளா சோப்புல இது பண்ணி ஒரு ரெண்டு மூணு தா கழுவுவா ஒடனே அச்சு அச்சுன் தும்ப ஆரம்பிச்சுருவா
ஓ
அந்த மாதிரிங்க அவளுக்கு அதே மாரி துணி நம்மள் நீங்க சொ கசகசன் கடந்ததுன்னா அதுலெருந்து அவளுக்கு வந்து போகுங்க
ஆமா டஸ்ட்டு போவுந்தா
டஸ்ட்டு போவுங்க ஐயோ ரொம் ப டஸ்ட்டு அவளுக்கு கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வக்கெனுங்க அதுதா பெரிய விஷ்யொ வீட்ல ஒரு ஒட்ற இருக்கக்கூடாது
ஆ
ரொம்ப கிளீன் பண்ணணுங்க அவளுக்கு அதே மாதிரி பெட் டோர ரெண்டு நாளைக்கி ஒரு டைம் மாத்திக்கிட்டே இருக்கனு
ம் அவ்வளோ இது இருன்ச்சு
ஆமாங்க இல்லைனா ஒர் ரெண்டு செரி போ சலுப்பா இருக்குது இந்த பெட்ல படு கொஞ்ச நேர படுக்கவே இல்லைல அப்டின் நம்ம ஊருக் போயிட்டு வந்து படுத்தோம்னா கூட அவ காலைல எந்திரிச்சோன ஒரு பத்து தும்மல் தும்மிருவா
ஓ
அது ஒரு பெரிய பிரச்சனைங்க எனக்கு சின்ன வயசு லெல்லா எனக்கு வந்து அவளுக்கு அம்ம தா ஒரு டைம் எதோ பூச்சி கடிச்சதா அது வந்து ஒரு பதினோரு மாச இருக் கும்போது ஒரு குட்டி பூச்சி மாரி எதோ ஒன்னு கடிச்சிச்சிரருங்க அது எங்குளுக்கு தெரியல அது கா கையில மட்டு அந்த மணிக்கட்டுக்கிட்ட மட்டு கொப்பளம் கொப்பளமா எழுந்திரச்சிச்சு எந்திரிச்ச மட்டு செரி கொழந்தைக்கு வந்து அம்மா தா போட்டுருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு நாங்களு செரி அம்மை ஒரு அஞ்சு நாள் பாத்தோ அது பாத்துட்டீங்கனா வேப்பந்தலையெல்லா அரைச்சி பூஸ்சொன்னாங்களேன்னு அரைச்சி பூசணோ அது பூசன உடனே உடம்பு பூற நெறையா வந்துருச்சுங்க
ஆத்தடியா
அப்டியே நம்ம ஒரு விரல அளவுக்கு தடிச்சு தடிச்சு வந்துருச்சி
செரி
அப்புடியே புள்ள பாத்தீங்னா அப்டி ரெட்டிஷ் ஆயிட்டா அப்புற என்னடா பண்ற துன்னு நாங்க டாக்டர்ட்ட டாக்டர்ல கூட்டிட்டு போக் கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்களா
ஆமா அம்மா போட்டா கூட்டிட் போக்கூடாதுன் சொல்லிடுவாங்க
கூட்டிட்டு மாருச்சி பரவால்லமா கூட்டிட்டு போலா என்னென்னாவது பாக்லாமா அப்டின்னு சொன்னதுக்கு கூட்டிட்டு போனதுக்கப்புறோ அவுரு சொன்னாரு இது சிக்கன் பாக்ஸ் இல்லைங்க இது வந்து ஒரு அலர்ஜி மாரி வந்திருக்குது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு ஆ இம்யூனிட் டிபவர் கம்மியா இருக்கிறதுனால வந்தது இது ஒரு எட் டு வயசு ஆனா போயிடுங்க அப்டின் சொல்லி சொன்னாருங்க
செரி
அப்ப இருந்து பாத்துட்டீங்கனா அவளுக்கு என்ன சொல்றது அதுவே கம்மிய ஆகு அப்டின்னாங்க இப்ப கொஞ்ச பெருசாயிட்டே வராளுங்கல்ல அதனால இது கம்மியாகுன்னு நெனைக்கிறேங்க ஆனா‌ இவளுக்கு வந்து இந்த பூனை பெட்ஸ்ஸொல்லா சேராது
ஆமா டஸ்ட்லர்ஜ்ஜி இருக்கவங்ளுக்கு சேராத்தா எனக்கு ஒத்துக்காது
பே பூனை நாயி அப்பறோ இந்த கோழி வளக்கணுன் ரொம்ப ஆசைப்பட்டா அந்த கோழிங்க இதெல்லா எதுமே சேராதுங்க அவுளுக்கு
ஆமாங்க டஸ்ட்லர்ஜி‌ இருக்கா அது ரொம்ப செரமொங்க
ஆமா அதனாலயே வந்துட் டு எட்டு வருஷம்லா காய்சல்லா வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களே இந்த மருந்து ஊத்துற தெரியீங்களா மருந்து காய்ச்ச மருந்து அத ஊத்திட்டம்னா இந்த காது மட்டு ஒரு மட்டு பெருசா வீங்கிருங்க
ஆத்தாடி ஏ
அது பாத்தீங்ன்னாவே பயமாயிரூ உங்குளுக்கு ன்ன இவ்ளோ பெரிய காத ஆயிடுச்சு அப்டி ஒரு யானைக்கால் மாரில்லா வருதுங்கல்ல அந்த மாரி அயிடுங்க காது அவுளுக்கு
ஆத்தாடி ஆ
குண்டா வேற இருக்கிறதுக்கு அப்டி அந்த காது மட்டு ரெட்டா தெரியுங்க அதனாலயே ரொம்ப என்னங்க என்னங்கன்னா ஒண்ணு இல்லிங்க பயப்படாதீங்க கம்மியா இருக்குது அலர்ஜி தாங்க அந்த மருந்து ஊத்துனா கூட அந்த அந்த இது சேறாதுங்க அவளுக்கு
ஆன் ஆன்
அந்த அளவு கஷ்டப்பட்டங்க பய்ந்துக்வோ அப் இப்பதா நம்மளுக்கு புதுசுங்க ஓ
ஆமா நம்மளுக்கு தெரியாதுல நம்மளுக் என்ன தெரியும்
அப்டி பயந்துக்வோ நாங்க
அ ம்
ஒவ்வொன்னா வர வர அதுக்கப்பறம் ரொம்ப வேற செல்லம் வேற குடுத்துட்டங்க சின்ன வய்சுலயே வந்து இப்போ நா எதெல்லாம் குடுக்க மாட்டேன்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் சின்ன வயசில குடுத்துட்டேன்
ம்
ஒரு அஞ்சு வயசா இருக்கும் போது பாத்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் நெறைய வாங்கி குடுத்துட்டேன் அ ஜங்க் ஃபுட்ஸ்லா நெறைய கொஞ்சம் வாங்கி குடுத்துட்டங்க அதுக்கப்பறம் தான் நல்ல வேல கொஞ்சோ அதலா தெரிஞ்சதுக்கப்பறம் இப்போ என் பையனுக் க்கும் செரி என் பொண்ணுக்கு செரி ரெண்டு பேத்துக்கும் ஃபுல்ல ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிட்டேன்
ம் ஆனா ஏன் பொண்ணுக்கு அப்டி தா சொன்னாங்க டாக்ட்ரு இந்த அலர்ஜி வந்தது காரணம் ஜங்க் ஃபுட்ஸ் தா நீங்க எந்த ஜங்க் ஃப்ரூட்ஸ் வாங்கி குடுத்தீங்களோ அதுதா காரணனு சொல்ட்டாங்க
அதா அதாங்க
இப்ப அவளுக்கு பாத்துட்டு இப்ப தம்பிக்கு அதெல்லா வாங்கி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டே
அ அதேதாங்க இப்பயு அதே தா இங்கயு ஓடுதுங்க அவளுக் என்னன்னல்லா அவளுக்குல்லா பாத்துட்டீங்ன்னா சாக்லேட்லா சின்னதுலா வாங்கி தரமாட்டேங்க ஒரு பெரிய சாக்லேட்டு அததா வாங்கி தருவே என்ன கேக்குறாலோ வாங்கி குடுத்துருவன் கேக்கும் அப்டிதா ஐஸ் கேக் தாங்க சாப்டுவா
அப்டிலா குடுத்து தாங்க போச்சி
நாம அதா அதான் நா சொல்றன் பாத்தீங்கன்னா வெளியில வந்து செல்லம்னா நம்ளுக்கு அதெல்லா கெடையாதுங்க ஒரு புள்ளையாவுட்டு நாலு புள்ளையாவுட்டு அதே பாசந்தா நம்மளுக்கு குடுப்பாங்க இப்ப நம்ம ஒண்ணுதா ஒண்ணுதா ஒண்ணுதான்னு சொல்லி ரொம்ப செல்லம் குடுத்துட்டு அப்பறோம் ஆனா இப்ப சொன்னா கேட்டுக்குதுங்க அ ரொம்ப கஷ்டப்பட் டா ஏமா ஏமாம்பா அப்றோ நா சொல்லிப்
வாய்ஸ்ஸு உள்ள போயிட்டு போயிட்டு வருதுங்க உங்களுக்கு
எனக்கு உள்ள தெரிலிங்ளே ப்ளூடூத் தானா இருக்றீங்ளா
யாருட்டு என்னுட்டா
ஒரு நிம்ஷம் இருங்க லைன்ல
ஆ ஆ சேர் சேர்
இப்போ ஓகேங்ளா
ஆன் இப்ப ஓகே
ஆக்சுவலோ ப்ளூடூத் ஆன் ஆகிட்டு இருந்துக்குங்க அதா தெரில
சோ நல்லா பேசிருக்கோம் அப்டியே உள்ள போய்ட்டு அப்டி
உள்ள போயிட்டு போயிட்டு வருது
ஆமா
சேர் சேரிங்க
பிள்ளைகளுக்கு நீங்க சொன்ன மாரி நம்மளுக்கு நம்ம பிள்ளையு சொல்லும்போது அது ஒரு பாசத்துல வந்து நம்ம எல்லாத்தையு வாங்கி வாங்கி குடுத்து நம்மளே மொத்தத்துல்ல கெடுத்துட்டோ பிள்ளைகள அவ்ளோதே
ஆமா அது வேணா உண்ம தாங்க இன் நாலா ரொம்ப ரேருங்க இந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் தெரியுங்ளா
ஆமா
அதுவே எங்க வீட்ல வாங்கி தரமாட்டாங்க வீட்ல வந்து பாத்து ட்டீங்னா பாட்டி வந்து முறுக்கு சுட்டு வச்சுருவாங்க
சேரி
முறுக்கு சுற்றுருவாங்க அப்பறோ இந்த ரவா லட்டு
ஆ
கம்பு லட்டு அப்பறோ வந்து இந்த ரவ் இது இருக்குங்கள எல்லுருண்ட
ஆமா
இதெல்லாந்தாங்க செஞ்சு வெப்பாங்க எங்க வூட்ல இந்த ஜெல்லிக்கே அப்பறோ வந்து இந்த மேகி சேமியா தாங்க அப்பலா மேகி எங்களுக்
ஆமா ஆமா சேமியாதே சே அப்பல்லா சேமியா சேமியா ரவ உப்மால நம்ம சாப்புடுவோங்க
ஆமா
இப்ப குடுத்து பாருங்க அய்யய உப்மாவா அப்டிங்கிதுக அப்டி இருப்ப என்னன்னுது ஆ நம்ம என்னா குடுத்தீங்கன்னா இதே இருக்கு திண்ணும்பாய்ங்க
ஆமாங்க அதாவது எமர்ஜென் ஏ நாலா நெறைய நாள் பழைய சாப்பாடு குடுச்சுருக்கேங்க நைட்டு அம்மா வச்சுருவாங்க அப்பல்லா ஃபிரிட்ஜு தா இல்லைங்கல்ல அ அப்ப வந்து இதுல மண் சட்டில அம்மா போட்டு வச்சுருவாங்க
ஆ
சிதாய்தன்னைக்கி ஆக்குவாங்க இன்னுமே வந்து அம்மா வீ வீட்ல வந்து குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க
அ
வடுச்சுருவாங்க வடுச்சு அதுல கொஞ்சொ தயிரும்மு உப்பு நாங்க உப்பு போட்டுதா சாப்பாடு செய்வோ
ஆமா சாதத்துல உப்பு போடுவீங்க
உப்பு போடுவோ நாங்க அதுனால தயிர் மட்டு கொஞ்ச ஊத்தி வச்சுருவாங்க காலேல நல்லா கரைச்சு அதுல வெங்காயங்க சின்ன வெங்காயமு ஊ ஊர்காவு தொட்டுக்கறக்குங்க அப்பாவுக்கு சேரி எனக்கு சேரி அண்ணனுக்கு சேரி
அ ஒங்க கூட பொறந்தவங்க மூணு பேரா
இல்லைங்க அப்பா அம்மா எங்க அப்பாவு அப்பாவு அண்ணே ஒரு த்த இருக்கறா நானு மொத்த நாலு பேர் தாங்க
சேரி அ
அ
ஆனா அது நல்லா இருக்குங்க சின்ன வெங்காயோ தயிரு
ஆம் நல்லா இருக்குங்க நல்லா அதுவு நல்லா அது ஆ புளிக்கவு செய்யாதுங்க நல்லா இருக்கு நல்ல பிரிஸ்க்கா இருக்கு
ராமா
ஆ அந்த மாரி குடுத்துருவாங்க நறைய அப்புறம் முருங்க தல குடுப்பாங்க முருங்க தல சூப்பு இதெல்லா நறைய புடுத்து வளர்த்தனாங்க இப்ப எங்கிங்க குடிக்கவே மாட்
நெங்கள் குடுத்தால் திங்க மாட்டுதுன்னா நீங்க வ
ஆ இ வ் இல்லீங்க அம் இதத்த நீ ஏத்து கேட்டுட்டு போயிட்டு இருந்த நானே என்ன அம்மாட் த ஆமா நானு நறைய சாப்ட மாட்ட இந்த கோசாப்பழோ இந்த சித்தா பழோ இந்த குடல்லா எனக்கு பிடிக்காதுங்க குடலு ஈரலு தல இதெல்லா புடிக்காதுங்க எல்லா சாப்ட வச்சு பழக்கிட்ட ஆ சேரி ஓகே ஓகேங்க பாருங்க